ஆஹ்
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா
கேக்குதுங்களா சரியா கேக்கல நீங்க பேசுறது ஆஹ் கேக்குதுங்க
ஆ எப்டி இருக்கிறீங்க
ஆஹ் நல்லா இருக்கங்க நீங்க
ஆஹ் நா நல்லா இருக்கேன்
ஆ சொல்லுங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு
என்ன ம் இல்லக்கா இன்னும் சாப்டல்லகா
ஆஹ் சேரி சேரி
என்ன சாப்டீங்க
நாங்களா தோசை
தோசையா
ஆமா காலையில டிஃபன் எப்பயுமே தோசை தான்
ஓ டெய்லியும் தோசை தான் சாப்டுவீங்களா
டெய்லியும் தோசை இல்ல மாவு இருக்கிறப்ப தோசை
ஓகே ஓகே எப்படிக்கா அது ம் டெய்லி இன்னைக்கு நைட்டு மாவு அரச்சுட்டு காலைல தோசைங்களா
ஆஹ் மாவு இன்னைக்கு நைட்ல ஆட்ட மாட்டோம் ஒரு வாரத்துக்கு ஆகுற மாதிரி ஆட்டி வச்சிருவோம்
இப்டியெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க ஒரு வாரம்லாம்
ஒரு வாரம்னா ஒரு வாரம் வராது இப்ப நா ஒரு படி போட்டுட்டேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்துரும் இட்லி சுட்டுன்னா ஒரு ரெண்டு நாள்ளே காலியாயிரும்
அது எப்படின்னா தோசை மாவு ஆட்றீங்களல
ஆமா
ஒரு வாரம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகும் ஃபுட் பாய்சன்னா
அதுதா நீங்க வந்து சாப்பிட்ரணும் அப்படிங்கிறாங்க
ஆமா ஒரு நாள்லயே காலி பண்டிங்கன்னா கரெக்டா இருக்கும்
முடிஞ்ச வரைக்கும் நா அப்படியே கம்மி பண்ணிக்கிறேன்
ஆ அப்புறம் வெளிய எல்லாம் எங்க போனீங்களா வேலைக்கெல்லாம் போறதுல்ல
புரியல
வேலைக்கெல்லா எங்கயு போறது இல்ல வீட்லே தானா
இல்ல இல்ல நா வீட்டுலதான் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் நானு
ஓகே ஓகே மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சிங்களா
ஆ மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன்
ஓகே சூப்பருக்கா
உம் உங்களுக்கு
நானு இப்பதா இது காலேஜ் படிச்சின்னுக்கிறே பொண்ணு பாத்துநிக்றான்ங்க வீட்டுல
அப்டியா
காலேஜ் முடிச்சேங்கே அப்டியே கல்யாண பண்ணிடுவே அவ்ளோ தா
காலேஜ் காலேஜ் போயிட்டுருக்கீறீங்களா
ஆமா ஆமா இப்பதான் காலேஜ் பண்ணிருக்கே
அப்டியா ஓகே ஓகே என்ன என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க
நாங்க வந்து இது படிச்சினுருக்கே கா இன்ஜினியரிங் பி இ
அப்டியா ஹ அதுக்கப்பறோ ஜாப்லா
இது காலேஜ்லயே ஜாப எல்லா காலேஜ்லயே இது சென்னைல எந்த காலேஜ் இருக்கு தெரியுல உங்களுக்கு
என்ன காலேஜு
சென்னைல வந்து இது அது பேரு எனக்கே மறந்துடுச்சு இருங்க ஒரு செகண்ட் காலேஜ் பேறே சரியா வரமாட் வெல்ச்டேக்க வெல்ஸ்டேக்
அப்டியா சேரி சேரி
அதுலதா படிச்சின்னு இருக்கறே காலேஜுகே போமாட்டே சும்மாதா ஊர் சுத்தினே இருப்பேங்க அதுதான் காலேஜ் வேறே தெரியாது
ஓ ஓ சேரி சேரி
இன்னு இன்னு ரெண்டுவு ரெண்டு வருஷோ இருக்குது
அ
ரெண்டு வருஷோ முடிஞ்சோனே அவுங்களே ஏதோ வேலை பாத்து தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன சேத்து விட்டாரு ஒரு சாரு
அ
அவரே சேத்தி சேத்தி வுரே பா வேலைக்கு அப்டின்னுட்டு இருக்கிறாரு அதுதா
நல்லா படிச்சீங்கனா கேம்பஸ்லயே செலக்ட் ஆயிக்கலாம்ல
கேம்பு நம்மதா காலேஜுக்கே போறது இல்லேல ஆல்பாஸ் ஆனனா ஒரு சார் தெரிஞ்சவருதா வீட்டாண்டயே இருக்குறாரு அவரு சேத்து விட்டுறப்பா கம்பென்ல உன்ன அப்டினுட்ருக்கறாரு
ஓ ஹ சேரி சேரி
செரி அதனாலதாக்கா அப்டியே
செரி வேலயு கெடைக்கு போது ஏ படிக்காட்டினு வுட்டுட்டீங்களா
ஆஹ்
இல்லல்ல வேலயு கெடைக்கு போது ஏ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணு அப்டினு விட்டுட்
ஆமா ஆமா வேலே கெடைக்குது சும்மா எதுக்கு படிச்சினு அதுனால எக்ஸாம்லா யாருனா காமிச்சிருவாங்க எழுதுறதுக்கு உ பாசக்குற மாரி எழுதிட்டு இது டிகிரி மட்டு இருந்தா பேயிங் டிகிரி கைல வச்சுங்கணன்னா எதனா ஒரு வேல சேத்து வுட்டாருனா அதெல்ல அதுலயே செட்டில் ஆயலானு
சேரி சேரி சேரி ம் அப்புறோ நீங்க சாப்டீங்களா
அலோ
கேக்குதா
ஆ கேக்குது
சாப்டீங்களா
இதுக்கு இதுக்கப்பறமா தாங்க சாப்பிணு
ஏ மணி பதினொன்னு ஆகுது இன்னு சாப்பிராம இருக்கீறீங்க பதினொன்றையாவுது
காத்தால காத்தாலல்லா சாப்டுறதே இல்ல மேம் மத்தியானோ மட்டு தா சாப்டுவே
அப்டியா ஏ டயட்டுல இருக்கீங்களா
டயட் எல்லா இல்ல எப்பவுமே சாப்படுறது இல்ல காத்தல்ல அந்த இதே இல்லைங்க மீலு
காத்தால பிரேக்ஃபாஸ்ட்ன்றதே ஒண்ணு இல்ல து சும்மா ஒரு கம்பெனிக்கார உருவாகுன்து தான
அப்டி எல்லா இல்லையே காலையில தா நீங்க கம்பல்சரி புட் எடுத்துக்கணும் நீங்க மதியியானம் கூட சாப்பிடாம இரு ருக்கலாம்
அது பிரேக்பஸ்ட்டுன்ரது எப்படி உருவாச்சுன்னா ஒரு கம்பெனிகார வந்து இது ஒரு இது பண்றான் அந்த க்ஸ் எல்லாம் சா சாப்படுறீங்கள
ஆமா
அந்த மாரி ஒரு கம்பெனிக்கார யுஎஸ்ல வந்து ஒரு மார்க்கெட் பண்றா பிரேக்பஸ்ட் ஒன்னு ஆட் பண்ணணு அதுலந்து வந்
அவுங அது ஓகேங்க நீங்க அந்த மாரி நம்ப வ நம்ப என்ன பண்ணோம்னா கூழ் குடிப்போ கலைலா
ஆ அது கரெக்ட் தா கூல்லு இந்த மாரி குடிக்கலாம் பிரேக்பஸ்ட்னு ஒரு மீலா சாப் சாப்பாடு அது மாரி எதுவும் சாப்டக்க கூடாது
ஃபாஸ்ட்டா எடுக்கிறத பிரேக்ஃபஸ்ட்டு அதெல்லா கிடையாது நீங்க வந்து கூழ் கஞ்சி ஆ நீங்க கஞ்சி குடிச்சிக்கலாம் நாங்களும் மேக மே்சிமம் குழந்தைங்களுக்கு காலையில வந்து ஒரு முட்ட ஊத்தி குடுத்துடுவ இல்ல அப்படின்னா ராய்கூல்
ஏன்னா பரவாயில்ல குழந்தைங்க சாப்பிடல்லா குழந்தைங்க இந்த வயசானவங்க அப்ரோ பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த மாரி சாப்டலா நம்மளுக்கு என்ன இருக்குது
நீங்களும் எடுத்துக்கலாம் நீங்க கூழ் குடிச்சட்டீங்கன்னா காலையில டீ காஃபியை வந்து விட்டுட்டு கூளோ இல்ல உளுத்தங்கஞ்சியோ அத எடுத் துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு
ம் ம் இல்ல எங்க வீட்டுக்கு போவேன்னா ஆனா அங்க இருக்கும் கூல் எல்லாம் இங்க காலேஜ்ட்டுல்லாம் இருக்காது ஹாஸ்டல்ல இது சொந்தக்கார வீட்டுல இருக்குற இந்த சைடு அவ்வளவா கூளுங்கல்லாம் கிடைக்காதுங்க எல்லா சிட்டின்றது நால்ல
அப்டியா
சிட்டின்றதுனால இந்த கூல்லு இந்த மாதிரி விஷய எல்லாம் எங்கேுமே கிடைறதில்லலை சும்மா இந்த காத்தாலயே இந்த பிரியாணி
ஏய கம்மங்கள்ளலாம் எவ்வளவு பக்கம் விக்கிறாங்களேங்க
இந்த சிட்டி சைடுல அவ்வளோ நாங்க இருக்கிற ஏரியாலாம் அவ்வளோ இல்லலைகா ரொம்ப தூரமா போனமாரி இருக்குது
அ இல்ல இப்ப நல்லா இருக்கும் நானும் காலேஜ் போற டைம் ஸ்கூல் போற டைம் நானும் பிரேக்ஃபஸ்ட்ல எடுத்துக்கிட்டதே இல்ல அம்மா காலையில டீ குடுப்பாங்க அதுக்கு வரிக்கு தொட்டு சாப் ட்டு நா பாட்டுக்கு கிளம்பிருவ இப்ப எனக்கு வந்து ஒரு தேர்டி பைவ் பிளஸ் ஆகுதுங்களா ஆக ஆக ஆக என்ன ஆவது ன்னா அப்பதா நம்பளுடைய வந்து அ ஆ ஹெல்த்து வந்து ஆட்டங்காட்ட ஆரம்பிக்கும் உங்கனால வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஆகும் போது உங்களுக்கு ஸ்டென்த்து கொஞ்சோ கம்மியாகு அப்ப நீங்க இப்ப சாப் படுறதான் அப்ப வந்து இப்ப வந்து ஹெல்ப்
இது மதியானோ சேத்து சாப்பிடுவ ரெண்டு வேலைக்கு சேத்தி மதியானோ
சரி நல்லா சாப்பட்டீங்கன்னா போதும் பசிக்கிறப்ப நல்லா சாப்டீங்கன்னா போதும்
காதல்ல சாப்ட மாட்ட மதியானம்மே சேத் து சாப்டுருவ ரெண்டு வேலைக்கு சேத்து சாப்டுருவ அப்ரோ நைட்டுக்கு வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி சாப்புட்டேனா நைட் சாப்ட மாட்டே அவ்ளதா
உம் ஜிம்முக்குல்லாம் போவீங்களா
ஜிம்முகெல்லா இல்லங்க போய் சாங்காலம்னா போய் விளாடுவோம் ஃபுட்பால் விளாடுவோம்
ஆ ஆ பரவால்ல ஆ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஓகேதா
டெய்லியு போயிடுவோ ஃபு ஃபுட்பால் விளாடுறதுக்கு
உம்
அந்த மாரி எதுனா போய் விளான்னாதான் உடம்பு கொஞ்ச நல்லாருக்கு ப்ப வீட்ல காலேஜ்லியே வீட்லயே வக்கானுருந்தா வேல ஆவாது ஆமா ஆமா
ம்
நீங்க நீங்க வீட்லதா இருப்பீங்களா கிரௌண்டுக்கு எல்லா போமாட்டீங்களா
ஏங்க எனக்கு ரெண்டு கொழந்தைங்க ஒண்ணு வந்து பாப்பா வந்து ரெண்டு த்திமே இப்ப பா தம்பி இப்ப தா ஸ்கூலுக்கு அன்ப்ச்சி வுட்றே முன்னாடி வீட்லியே தா இருந்தா எனக்கு டைமிங்ஸ் செரியா இருக்கூ எனக்கு காலையில ஒரு ஆமா எனக்கு அஞ்சர மணிக்கி எந்துருச்சேன்னா நைட் படுக்கறக்கு பதினொன்ற மணி
ஓகே ஓகே
நா வேல இருந்துகிட்டே இருக்கூ அதுவும் இல்லாம எது ஆமா கெஸ்ட்டும் வந்துட்டேருப்பாங்க
ஆ
அதனால ஆமா நானே தா செய்யணு காலையில காலையில சாப்பாடு சிட்டுனா காலயில மத்தியானமு சரியாயிடு அ இப்ப கொழந்தங்க ஸ்கூலக்கு போச்சுன்னா காலையில சாப்பாடு வச்சேன்னா ரெண்டு நேரத்துக்கு சரி ஆயிரு நைட்டு மட்டு டிஃபன் வேற ஏதாவ்து ஒன்னு செஞ்சுக்குவேன் நானு
ஓகே
அப்டின்னா வீட்ல இருந்துட்டாங்கன்னா மூண் நேரமு வெவ் வேற செய்யணு
மூண் நேரமு வெளிய வெளிய போய் சாப்டுவீங்களா
வேற செய்யணு காலையிலப் பட்டிய தோச சுட்டுட்டோம்னா மத்தியான சாப்பாடு கொஞ்ச வெக்கணு நைட்டுக்கு ச தோச அந்த மாரி சேமியா அந்த மாரி கேப்பாங்க இல்லேன்னா சப்பாத்தி சாப்ட மாட்டாங்க எங்க வீட்ல யாருமே அ பூரி புரோட்டா அந்த மாரி தா சாப்டுவாங்க
பூரி பரோட் பரோட்டா லா வந்து அவ்ளவா சாப்டக்கூடாது
அ பு புரோட்டா அதிகமானா மைதால தா மைதால செய்ய மாட்ட
ஓகே மைதால தான செய்வாங்க
புரோட்ட மைதால தா செய்வாங்க நா வந்து கோதுமாவுள செஞ்சு குடுத்துருவ
டைம்ல நல்லாதுதா புரோட்டா வந்து மைதா மாவுல இப்பவே அதுலா எல்லா அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லா சாப்டக் கூடாது
பரவால்ல பரவால்ல இந்த அளவுக்கு பேசுறீங்களே அஹஹ ஆனா பரவால்ல சாப்புலா சாப்டறக்காக தான அப்படிம்பாங்க ஒவ்வொருத்
இது அதெல்லா எப்பனா ஒரு நாளு மாசத்க்கு ஒரு நாளு அப்டிதா சாப்புணு பரோட் டாலா பரோட்டா இந்த ஸ்வீட்டு இந்த மாரி எல்லா அப்ப அப்ப சாப்ட்டீங்கன் நல்லா இருக்கு டெய்லி எல்லா சாப்ட் டிங்கன்னா அதே ஒரு ஹேபிட் ஆய்டு ஒடம்பு நல்லா இருக்காது
ஸ்வீட்டே புடிக்காது மொதல்ல எனக்கு ஸ்வீட்டு இந்த புரோட்டா இதுல்லா புடிக்
ம் அப்டிதா இருக்கணுகா ம் காரமு நெறைய சாப்டக்கூடாது கொடல் புண்ணாய்டு
ஆமா காரமு அதிகமா சாப்ட்டாலு புண்ணாய்டு ஆனா காரோ கொஞ்சோ விரும்பி சாப்டுவ அ கரெட்டு தா
ஹலோ
ஹலோ கேக்குது
ஆ கேக்குது கேக்குது
தங்கி படிக்கறது அங்க சென்னைல படிக்கிறீங்க
ஆமா சென்னைய்லதா சொந்தக்கார வீடு இருக்குது அப்டியே சொந்தக்கார வீட்லே இருந்தே அப்டியே போயிடுவ
செரி செரி உங்க கூட பெறந்தவுங்க
கூட பொறந்தவுங்க மூணு அண்ண
மூணு அண்ணனா செரி செரி
புரியில
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்
ப இப்ப லன்ச்சுக்கு
கா
சாப்பாடு லன்ச்சுக்கு
லஞ்சுக்கு வீட்ல செஞ்சுட்டு இருப்பாங்க ஆப்பா வெளிய வன்ட்டு தெலா போய் வீட்டுக்கு போய் சாப்டுவே ஆமா ஆமா வீட்டுக்கு போய் செஞ்சுட்டுப்பாங்க போய் சாப்புட் டு
செரி நீங்க காலேஜ் போலின்னா அந்த இது டேஸ் பத்திலினா என்ன பண்ணுவீங்க
லீவ் போட்டே அது ஒன்னு இல்ல அப்றோ காசு கீசு கட்டிக்லா எ அட்னன்சுக்கெல்லா
ஆ ஃபைன் கட்ட சொல்லுவாங்க
ஃபைன் தா போடுவாங்க அட்னன்சுக் ஃபைன் போடுவாங்க அது ஃபைன் கட்டிட்டம்னா போது சும்மா காலேஜ்ல போய் ஒக்கான்னு வந்துரோ அவுங்க சொல்றது எதுவு புரியாது
ஆ
அந்த மாரி சும்மாதா ஒக்காந்துக்ணு அதுக்காக ஆ
செகண்ட் இயரா
ஆமா செகண்ட் இயர் முடி முடிக்க போற இன்னு ரெண்டு வர்ஷோ இருக்கு மியுஸ் இப்பதா தொடங்கிருக்கே செகண்ட் இயர் முஞ்சிச்சு உன்னு ரெண்டு வர்ஷோ இருக்கு இப்பதா நா தொடங்குச் இன்ஜினியரிங்னா வந்து இப்ப முடியாத் து இந்த இதுல தா முடியு இந்த டிசம்பர்
அப்டிதா முடியுமா
ஆமா அப்பதா முடியு‌ இ இந்த நார்மல் மாரி இருக்காதுங்க
ஆர்ட்ஸ் காலேஜ் மாரி இருக்காது
ருகாது
ஆ ஆ
முடிஞ்சு இன்னு ரெண்டு வர்ஷ் என்னதுகா
டுவெல்த்துல ஃபர்ஸ்ட் க்ரூப்பான் கேட்ட
சோ இல்ல டுவெல்த்ல செகண்ட் இது கம்பீட்ட சைன்ஸ்
கம்ப்யூட்டர் சைன்ஸ் எடுத்தீங்ளா டுவெல்த்ல மார்க் எவ்ளோ
டுவெல்தல நானூத்தி இருவத்தி எட்டு எந்து
நானு ஆற்நூறுக்கா
ஆற்நூறுக்கு நானூத்தி இருவத்தி எட்டு
ஆ ஓகே ஓகே பாஸ் ஆய்ட்டீங்க ஆனா எல்லா
ஆமா பாஸ் ஆயிட்டோ பாஸ் ஆயிட்டே பாஸ் எல்லா ஆயிடுவே எல்லாத்துலயு ஆ ஸ்கூலுக்கு காலேஜ்க்குலா அவ்ளப் போ மாட்டே சும்மா போர் அடிக்கூ விளாடினே ஊர் ஊரா போய் இந்த மேட்ச்செல்லா நடத்துனாங்கனா எல்லா ஊருக்கு போயிடுவோ பசங்களோட
அஃப்வா வாலிபாலா
இருக்கு ஃபுட்பால் தா ஃபுட்பால்
ஃபுட்பால்லோ பிளேயரா நீங்க
ஃபுட்பால் பிளேயர் தாகா
ஆ
இப்ப கூட நைட் எல்லா மேட்சு எல்லா பாத்திந்தே என்க்கு இப்பதா தூக்க இல்லாமே அதா காலேஜ் லீவ் போட்டே
செரி செரி பரவால்ல
நடக்குதுல தெரியுல்ல வேல்டு் கப்
ஆமா ஆ ஃபுட்பால்லியா
வேரல்டு கப்
எனக்கு தெரிலிங் ப்ரோ நா வேணா இங்க கிரிக்கெட் ஃபுட்பால் பாக்குமோ இங்க எங் வீட்ல கிரிக்கெட் மட்டு தா போடுவாங்